ம்
ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
சூப்பரா இருக்கே
ம் எதோ பங்க்ஷன் இருக்கு பர்ச்சேஸ் போகணுன் பிஸியா நா நேத்து கால் பண்ணயில பேசுனிங்ளே பர்ச்சேஸ் போயிட்டு வந்தாச்சா
ஆ போயிட்டு வந்தே ம்ப்பா பசங்களுக்கு துணி எடுக்கறது ஒரு ஃபங்க்ஷன் வருது சோ அதனால அவுங்க பைசாலா வச் சு பத்திரிக்க வெச்சு குடுத்துருக்காங்க
அட சரி சரி
அதா எடுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா இது ஒரு சந்தர்ப்ப போன்ல அதுக்காக சேரி அப்டின்னு சொல்லி அத கடத்தெரு போய் எல்லா பாத்துட்டு வந்தோ என்ன இந்த இப்போ ஒன்னு பெருசா இல்ல அதனால எல்லாமே சுமாராதா இருந்துச்சு இப்ப இந்த ஃபெஸ்டிவல் அப்டி இப்டின்னா பண்டிக காலங்கள்ல நறைய வரு இல்லைங்ளா அது
கலெக்ஷன்ஸ் இருக்கு
ம் இப்ப அத மாரி ஒண்ணுமே இல்ல து இனிமேதா வருன்னு நா நெனை கிறே அந்த ஆடிக்கு போடுவாங்க போலருக்கு இப்ப அடுத்தது வருது ஆடி தான அதுக்கு போடுவாங்கன்னு நெனைக்கிற
இன் இப்பல்ல இது கோடைக்கால இதுன்னு போடுவாங்க சம்மர் விச சீட்டு இல்ல சம் கோ சம்மர் ஆஃபர்ன் தான ஆனா அதுலயு அடி இருந்தா காட்டன்
ஆமா ஆமா என்னன்னா நல்லா இதுவா இல்ல கலெக்ஷன் நீங்க சொல்ற மாரி புதுசு புதுசா நறைய இல்ல நம்மளுக்கு பாத்து எடுக்கறதுக்கு அது கொஞ்ச கம்மியாதா இருக்கு
ஓ சரி சரிங்க நாங்க இப்பிடித்தா இப்பத்திக்கு நாங்க சம்மர்க்குமே எடுக்கலான்ட்டு தா போச்சு அதுங்க போயிப்ப நம்ம நாங்க போறதே எப்பவுமே அவச ரசமாதா போறதா அதும் இல்லாம பாத்தீங்ன்னா அ எப்பவாவ்து போ யாது பஞ்சிகைக்குனு போய் தனியால எடுக்குறதுல்ல எப்வாது போறோ நல்லாடுக்குது புடிச்சிருக்குதுன்னா எடுத்துட் வந்தது ஒன்னு ரெண்டு எடுத்துட் வந்துறமா எடுத்தம்னா உக்காறத்து வேற உனுக்கு எப்ப பாத்தால் துணிக்கு எடுத்தெடுத்து கொண்டு போய் வெச்சனான்ற அப்டிம்பாங்க
ஆமா அதுவே டவுண்ணு ஐயோ அது கஷ்டொ தா இ இது வந்துட்டு இப் இப்பவே அவுங்க வந்து பத்ரிக்க வச்ட்டு குடுத்துருக்காங்க பைசா நா நம்ப அங்க குடுக்கற்து நம்ப வாங்கவே நம்ப எக்ஸ் சா கொஞ்ச காஸ் போ டு தா வாங்க முடியு ஏன்னா இவுங்ளுக் புடிச்ச மார் தானே எடு கணு அது ஆனா அதுக்காக வேண்டி பாத்தீங்கனா ரொம்ப இதுவால்ல கலக்க்ஷன் இல்ல ஆனா செரி இருக்கற்துல எடுத்துட்டோ நாங்க எடுத்துட்டு இந்த பசங்கல்லா ரெண்டெடுத்துட்டாங்க அதனால சரி ஒகே பரவால்ல அப்படின்ட்டு இது ஒரு இதுவா இருக் என்டு ஆ என்ன ப்ப புதுஸ் தா வர்து இப்ப காட்டன் தாங்க இதுக்கு போடவும் முடியுந்த வெயிலுக் கு முடியும் மாட்டேங்குது
ஹாமாங்க ஆமாங்க ஓவர் வெயிலு வே ஆஹ் நாங்களு அதா செரி ஆஹ் ஒ ரெண்டு இது நாங்க என்ன பண்ணோம்னா மொத்த மொத்தமா இப்ப வந்து இந்த ஊக்காப இதுக்க காட்டன்னா அதுனல் தனியா எடுத்து வச்சுப்பேன் நா எப்போமே எடுக்கறப்ப காட்டன்னு எடுத்துப்பே இவ வீடு அ வீட்டுக்காரு எடுக்க சொல்துமே வந்து ரொம்ப வந்து நீ ஜிகுஜிகுன்லா எடுக்காத பா புள்ள போடுதுக் கஷ்டப்படுவா இல்ல நா நீ போடுதுக்குமே வந்து வேத்து ஒழுகு அது ஏன் வந்து அவ்ளோ கஷ் டப்பட்டெடுத்துக்ற காட்டன்லயே வந்து சிம் ப்லா இருந்தாலே லுக்கா இருக்காஹ் பாத்து அப்புடி எடு அப்டின்பாங்க நம்ம போறப்போ ஒன்னு ரெண்டுன்னு எடுத் எடுத்துட்டு வந்துருவா அப்பறோ ஆனா அப்பப்போ புதுசா இருக்கோ நம்புளுக்கு இருந்தாலு எங்கேயாவது போறப்ப பாத்தோம்னா ஐயோ நம்கிட்ட எல்லா மே பழைய துணியாவே இருக்குதே
ஆ ஆமா அப்புடித்தா தோணுது இப்ப எல்லாமே ஒவ்வோர் கல்யாணத்துக்கு வர் க்றவங்களே புதுசு எடுத்து கட்டிட்டு தாங்க வராங்க அப்புடி முன்னாடி எல்லா பாத் ஆப்டி கெடயாது இப்போ வந்து இந்த சேலே வேற விக்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயி போச்சு பாத்தீங்ளா அதுவு இந்த வலைத்தளத் இதுலல்லா வந்து அதுல வேற நறையா இருக் அப்றொ நம்ப்ளுக்கு வந்து இந்த ஆ ஆன்லைன்ல வாங்கறது நறைய இருக்குதுல்லங்க நறைய இதோடதுல்லா இருக்கு இல்ல அப்போ அந்த இதுல நம்ப போய் வாங்கற்து பிளாட்ஃபார்ம்லல்லாம் எப்புடி இருக்கு அப்டிங்கற்து தெரிய்மாட்டேங்குது ஒவ்வொன்னு அதுக்கு எல்லாத்துக்கு வந்து ஒரு இது போட்ருக்காங்க அவங்ளோட மதிப்பாய்வு மரி போட்ருக்காங்க இது நல்லாருக்கு நல்லாலன்ட்டு வாங்னவங்க ஆனா அத நம்பி போய் நம்ப வாங்கவு முடியில ஆனா அதுல கொஞ்சொ சீப்பா இருக்குங்க சிலது நம்ளுக்கு அதிர்ஷ்டொ இருந்துதுன்னா நல்ல குவாலிட்டியா நல்ல இதுவே கடக் கிது ஆமா அது இருக்கு அது எல்லா எல்லா துணிய அப்புடி வறது கடையாது அது ஆனா காட்டன்னு வச் கோங்ள ஒங்ளுக்கு நம்பி வாங்கலாங்க அனா காட்டன்லே இப்ப வந்து கலப் ப்படம் பண்றாங்க
ம் மிக்ஸுடு காட்டணு அ பாலிஸ்டு இதுல திலு கொஞ்சோ பாத்தா சில்க்லியு வந்து கலப்படம்தா இப்ப நா கண்கூட பாத்ததுக்கு பாத்தீங்ன்னா தீபாவளிக்கு போய்ருந்த கடைக் போய்ருந்தோ அ அவங்க வந்து எல்லாமே பாத்துட்க் இருந்தாங்க நாங்கென்ன ஃபேமிலியா எல்லா போயிருந்தோன் வைங்களே எல்லா பாத்துட்ருந்தாங்க செ நா எனக் எடுத்துக்கிட்டே ஒரு சேரி எடுத்திர்ந்தே செர் சும்மா பாக்லா அப்டின் கடை ட்டிக் இருந்த ஒரு செக்ஷன் மட்டு தனியா இருந்துச்சு என்னன் போய் கேட்டா அவுங்க வந்து ஆன்லைன் சேரி இருக்கு உங்குளுக் புடிச்சிருந்தா கூட எடுத்துக்ங்க ஆன்லைன் வெலயோட கொஞ்ச கம்மினாங்க ச்ச் இப்ப ஆன்லைன்ல வந்து அவங்க விக்கிறாங்க அப்டீனா அவங்க என்ன பண்ணுவாங்க கொண்ட்டு போய் குடுக்குற காசு தனியா அதுல போடுவாங்க கரெக்டுங்ளா ஆ இல்ல இல்ல அதனால வந்து ஷிப்பிங் சார்ஜ் இல்லாம நீங்க எடுத்துக்லா நீங்க வேண எதாவ் பாருங்க ஆனா நா பாத்தத் அவ்ளோ ஒரு பெரிய இதே ஒரு செக்சனே தனியா வெச்சிர்க்காங்க குவாலிட்டியே இல்லைங்க நாம வந்து ஆன்லைன் பாத்த எது கட்டுனா அழகா இருக்குது இல்ல அந் பொம்மை பாத்தா அழகா இருக் இது வந் நாம போய் பாக்குறோ ஆனா எதுமே குவால்ட்டியா இல்லைங்க ஒர் நா சல்லட கண்ணாட்ட அப்டியே க பாத்தா அப்டியே தெரியுது அ இல்லனா வந்து குவால்ட்டி இல்ல
ஐயோ ரொம்ப மோசோங்க இப்ப அந்த பட்டிங்கறது பாத் தீங்கன்னா நெறைய பேருக்கு பட்டா ப த்தி இது ஒரு ஐடியாவே இல் லாம இருக்கு அது அந்த து எதையு ஒன்ன பட்டுன்னு காமிச்சா இப்போ இருக்கிற அந்த தலைமுறைங்க வாங்கிட்டு போய்ட்றாங்க பாருங்க அதனால அவுங்ளுக்கு ரொம்ப ச் ஈஸியா இருக்கு அது பட்டே இல்லங்க ஃபுல் அண் ஃபுல் அது பாலிஸ்டரா இருக்கு அது அப்ப நம்ப்ளுக்கு வந் துட்டு தொட்டு பாத்தாலே அது எப்பிடி இருக்கோ அந்த இதுன்னு தெரியு அதோட இல்லாம நூலு ட்டு எங்க அம்மாலா வந்து நூலு பாத்து கண்டுபுடிப்பாங்க அங்க பொடவ புதுப் பொடவியே நம்ப வாங்க போகுறோல அதுலேயே நூலு கடசி கீழ இருக்குல ஓரோ அதுல வந்துட்டு ரொம்ப சொரஸ் சொரான் இருந்துச்சுன்னா நூலு அது சுத்தமான காட்டு கட்டனது அது ப பருத்தியிலதான் செஞ்சேன் அந்த நூலு கொஞ்சம் பள பளன்னு இருந்துச்சுன்னு வைங்ளேன் அப்பவே அது பாலிஸ்டர் இது சேர்ந்திருக்கு வழவழவழ கையில போச்சுன்னா அந் அந்த ரெண்டு டு வெரல்ல தொட்டு பாத்து எங்க அம்மா வாங்குவாங்க அதெல்லா அப்டி அதே மாரி பட்டு க்கு வந்துட்டு பட்டுலயுமே இருக்குங்க பட்டு எப்டின்னா நூலு வந்து ஒன்னோட ஒண்ணு சிக்கல் செய்யாது ரொம்ப அது இன்னு ம் அ அந்த மாரி இருக்கு இப்ப பாலிஸ்டர் பளபளன் னா தொ தொட்டு பாத்தோனா வழ வழப் ப்பா தான் இருக்கு ஆனா அது ஒன்னோட ஒண்ணு பயங்கரமா சிக்கல் ஆயிக்கு அந்த நூலு வந்து இன்னுமே ரொம்ப மெல்லிசா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி அதனால அந்த அ அது இன்னொன்னு வந்து உஹ பாலிஸ்டர் பட்டு வந்து நம்பளுக்கு பாத்த ஒட்னே கண் கூடாவேத் தெரியுது என்ன சொல்றீங்க அந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு குன் சொல்வாங்க பாருங்க அத மாரி அது கண்ணுக்கு நெய்யாவே தெரியுது இது வந்து கசங்கு இல்லங்க பட்டு கசங்கு
கண்டிப்பா கட்னு
இது வந்து கசங்கவே கசங்காது நம்ம நாள் பூரா கட்டிகிட்டு இருந்தாலு அப்டியே இருக்கு
ஆமா இப்ப பாத்தீங்ன்னா ஒரு ரொம் மூணு நாலு மாசத்திக் மின்னாடி வந்து வீட்ல வந்து பக்கத்து வீட்டுக் கொண்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து கைத்தறி நெசவு நாங்க வந்து பட்டுலிருந்து எல்லாமே வந்து இது பண்றங்க உங்கள்து பு ப வீட்ல பழைய புடவை இருந்துச்சுன்னா கூட வாங்க்குவாங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க கொண்டு வந்து ஓ கொஞ்ச எல்லா காம்ச்சாங்க நாங்ளு வாங்னோ காட்டன் நாங்க நே நாங்க கைப்பட நெஞ்சதுங்க அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க ஆ எங்க வீட்லயு ஒரு ரெண்டு மூ மூணு எடுத்தோ சோ அப்பதா சரி பழைய பொடவையெல்லா இது பண்லா அப்டின்னு காம்ச்சொன்னயே பாத்தொன்னயே சொல்றாங்க அதுலான நம்பளுக்கு பாத்தா அது வந் கு ம் பட்டு மாதிரி தெரியுது ஆனா இங் பாத்தோன்னே வந்து இல்லிங்க இது பட்டு கெடையாது அப்டிங்கறாங்க இதே வந்து நம்ம வந்து இப்ப வரது முக்காவாசி எல்லா அவங்க சொன்னது இப்ப வரது மு க்கா வாசி எல்லாமே வந்து பட்டு கெடையாதுங்க எல்லாமே காப்பர் கலந்து காப்பர் இதுல நெய்யறது இன்னொன்னு பெயிண்ட் இது இது பண்ணி ஆ அதுல இது பண்றதுதா எதுமே குவால்ட்டியா இருக்கிறதுல்ல உங்களுக் பட்டா வேணு அப்டின்னா ஒரு பதனஞ்சாயிரத்துக்கு மேல நீங்க வந்து இப்ப போ இப்ப வந்து உங்களுக்கு ஃபுல் பட்டா வேணு நல்லா இருக்கணு அப்டின்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா அப்ப ஒரு பதனஞ்சாயிரத்துக் மேல நீங்க போட்டீங்ன்னா தா உங்களுக்கு ஒரு குவாலிட்டியா நல்லதா வே க்குவே உங்களுக்கு கெடைக்கு ஆமா அதுக்கு தவுத்து நீங்க வந்து இதா வாங்கனீங்க அப்டினா இதா இப்ப ஆயர்ரூவாய்க்கு பட்டு பொடவை இருக்குதுங்கறாங்கனா அப்ப அது எப்டி வரு க்கு அது ரெண்டு தடவ நீங்க போட்டு பின்ன குத்தி பாருங்கள எல்லா அந்த நார் நாரா எனக்கு அப்டி தா ஒரு பொடவை இருக்குது அது ஏ நா பாத்தா நல்லா இருந் து ஆனா பின்னாடி திருப்பி பாத்தோம்னா நார் நாரா நார் நாரா இருக்கு அது அது நம்ம ஒரு நாலு தடவ கட்னோம்னா அவ்ளதா வேஸ்ட் டு அந்த பொடவை எதுக்கு எடுக்கறது இப் ஆ அதனாலதா இப்பல்லா எனக்கு யோசன தோணுது எடுக்கற மாரி இருந்துச்சுன்னா காட்டனு எடுத்து இது பண்ணிட்டா கூட நாலு மட்டு கட்டிட்டு நாம அத வந்து வேற எது எதுக்காவது கூட கிழிச்சி யூஸ் பண்ணிக்கலா
அம்மாங்க கா காட்டனே அந்த ஓரோ ஜெரிக வச்செல்லா வந்துருச்சி இல்லங்க அழகழகா இருக்கு பாத்தீங்களா சுத்தமான காட்டன் அது அந்த ஜெரியு நூலு ஜெரிங்க அது அது நல்லா இருக்கு ஒடம்புக்கு கட்னா அது பாக்கற் துக்கு வந்துட்டு ஜெரி மாரி இருக்கூ ஆனா அது நூலு நூல்ல ஜெரி அது ஆ அவ்வள நல்லா இருக்கூ அது நம்ம கஞ்சி போட்டு கட்டுனால்லா நோ ந
அயன் பண்ணி வச்சுக்ட்டம்னாலு ந ல்லா இருக்கு ரொம்ப நாளைக்கு வரு அப்படிதாங்க இனிமேலு எ எடுக்கணுனா நா எனக்கு இப்ப ஐடியா அப்படிதாங்க இருக்கு இனிமேல் காட்டன் எடுத்துக்கிட்டா கூட நாம அத ரியூஸ் பண்ணிக்லா சும்மா அந்த பாலிஸ்டர் எடு க்கறது இல்ல வந்து இந்த காட்ட னே இல்லாம காட்டன் சொல்லி காப்பரு சீலை எடுத்து கட்றது அந்த ஜிகுஜிகுனு இருக்கறது இதல்லா வேண்டவே வேண்டா இருக்கறது கட்னா போது இல்ல அப்படின்னா காட்டன் எடுத்து கட்டி க்லா ஒடம்புக்கு நல்லது ஹீட்டுமாவாது அப்படின்தா நானு வந்து மைண்டே வந்து தயார்படுத்தி வச்சிருக்கே நானு
நாள் படவு இருக்கு உங்குளுக்கு எவ்ள அது வந்து இப்ப நல்லா கொண்டு வந்துட் டாங்கங்க காட்டன்லயே அழகழகா வருது பாத்தீங்களா அதா அ அதுதா சரி அதா உங்ககிட்ட ஒரு இது கேக்கலா அப்டின்ட்டுதா
ஆ அ நீங்க காட்டன் மாரியே எடுத்துக்கோங்க
சேரிங்க சேரிங்க நா பாத்துட்டு நா உங்குளுக்கு சொல் ட்ற நா போய்ட்டு ஏதாதுன்னா நா கால் பண்ற உங்ளுக்கு அ சேரி ஓகேங்க நா வச்சுர்றே அ